ஹலோ
அ ஹலோ வணக்கம் ஆ கேக்குதுங்ளா
ஓ ஆ கேக்குது சொல்லுங்க ஆ கேக்குது சொல்லுங்க
என்ன பண்றீங்க
டின்னர் செய்யப்போறே டின்னர் ரெடி பண்ணப்போறே நீங்க என்னா பண்ணீங்க
ஆ சும்மாதா இருக்கேங்க
உன்னு சாப்ல்லையா
ஆமா ஆமா இன்னு சாப்ல்ல இனிமேதா சாப்டணு
ம் என்ன டின்னரு
ம் ம் தோசதா
ஆ ஓகே நா இட்லி ஊத்த போறே இட்லி
ம் ம் ம்
ஆ
இட்லியா
ஆமா என்ன உங்களுக்கு என்ன புடிக்கு சாப்பாடு ஃபுட்
எனக்கு வந் எனக்கு வந்து தோச ரொம்ப புடிக்கு சாம்பார் சாதோ ரொம்ப புடிக்கு
என்ன நான்வெஜ் பிடிக்காதா
பிரியாணி அவளதா
ஓ பிரியா
அது இல்லாம இப்போ எப்டி சொல்றது இல்ல என்ன ஆமா என்ன என்ன செஞ்சாலு சைடிஷ் இருந்தா ரொம்ப சாப்டுவே அவ்ளதா
ஆ சைடிஷ்ஷோட சாப்டுவீங்க எல்லாமே
ஆமா சைடிஷ் இருந்தா வயித்துக்குள்ள எறங்கு அப்பதா
ஆ ஓகே ஓகே அப்றோ நா எப்டியா இந்தாலு சாப்ட்ருவ எனக்கு சிக்கன் பிரியாணி தா புடிக்கு
ம் ம் ம்
ஆ இன்னக்கி என்னா பண்ணீங்க அப்றோ என்னா ஒர்க் பண்றீங்ளா
இல்லல்ல படிக்கிற
படிச்சிட்ருக்கீங்ளா சரி ஓகே ஓகே என்னா படிக்கிறீங்க என்னா படிக்கிறீங்க பி காம் ஃபைனல் இயரா
ஆமாமா
ஆ எங்க சென்னையா
ஆ
சென்னையா
ஆமாமா அப்டியா
ஆ
ம் ம் ம்
சேரி என்ன ஹாஸ்டல்ல இருக்கீங்ளா
இல்ல இல்லல்ல வீட்லதா இருக்க
ஆ வீட்லந்து ம் சரி ஓகே ஓகே நீங் கொஞ்சொ நார்மலா பேசுங்க லோ லோவா கேக்குது நார்மல் வாய்ஸ்ல
அப்டியா இப்ப கேக்குதா நார்மலா தா பேசுற
ஆ
அது ஒ ஒரு வேல ஸ்லோவா கேக்குது போல உங்களுக்கு
ஆ சரி சரி
ம் ம் ம் உங்களுக்கு என் உங்களுக்கு என்ன சமைக்க ரொம்ப புடிக்கு
எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி புடிக்கு அதனால அதுவு சமைக்கற்துக்கு ரொம்ப புடிக்கு
ம் ம் ஓ அந்த வாசனையே அப்டியே இது அ அது எப்டி செ அவ்ரு அது எப் எப்டி செய்றீங்க எப்டி செய்வீங்கன் சொல்றீங்ளா
சிக்கன் பிரியாணியா அம் ஃப்ஸ்ட் அந் இன்ங் கிரீடியன்ஸ் இந்த பட்ட கிராம்பு ஏலக்கா பிரியாணி எல அதெல்லாம் பு நெறைய போட்ட தா நல்லா இருக் ருக்குயா ஒரு ஒரு இத ரெண்டு ரெண்டு போட்டுப்பே
ஆ
அப்றோ கார்லிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ஆ ஆ அப்றோ ம் ம் ம்
னு ஏனா இந்த மார்க்கெட்ல விக்கிதுல்ல கடையில அதெல்லா வந்து அவசரத்துக்கு வாங்கிப் போட்றேன்னு அது போட்டு செஞ்சா டேஸ்ட்டு வராது அது போட்டு அப்றோ அ இது வந்து ஏ ஆமா வெங்காய வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணு
ஆ ஆ ஆ நல்லா ப்ரௌனா வரணு
ஆமா நல்லா ஃப்ரை பண்ணாதான் டேஸ்ட்டு வரு நல்லா ஃப்ரைப் ஆமா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்ற வந்து டொமேட்டோ ஏய் ஜி இஞ்சிப் பூண்டு இதெல்லா போட்டு நல்லா ஃபை ஃப்ரை பண்ணனு அந்த ஸ்மெல் எது வரக்கூடாது அப்றோ டொமேட்டோ ஒ லாஸ்ட்டா டொமேட்டோ போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இய புதினா கொத்தமல்லி இதெல்லா போட்டுட்டு பிரியாணி மசாலா போட் ட்டுக்கணு சில்லி பவுட்ரு க்ரீன் சில்லி
ஆ
இதெல்லா போட்டு நல்லா கொ இது கொ திக்க விட்டு நா தம் போட்டு தா செய்வ செஞ்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு ஆ
எத்தின பேருக்கு செய்வீங்க
எத்தனப் பேருக்குனா ஓம் எ எங்க வீட்ல மூணு பேரு தா அதனால நா மூணு பேருக்கு செய்வ
ம் ஒரே ஒரு பாப்பா ஆ ரெண் ரெண்டு வேள வச்சுப்போ
அப்டியா
ஆமா இப்ப மதியான செஞ்சா நைட்டு வச்சுப்போ ம்
ஓகே ஓகே அதுதா ரெண்டு வேளக்கி
ஆ ஆ
ஏனா அப்பருந்து ஒருநாளு நா ஜம்முன் சாப்பட்டதால
ம் இன்ன வெள்லலா போய் சாப்டுவீங்ளா
ஆ போவோ போவோ நேத் நேத்து கூட போயிட்டு சாப்ட்டு ஆமாம்மா நேத்து கூட போயிட்டு நைட் பிரியாணி சாப்ட்டு வந்தோ
அப்டியா ஹா என்ன அன் டைம்லலா வெள்ல போய் சாப்டுவீங்ளோ
ம் அன் டைம் எப்பயாச்சும் தா போவோம் அஹா அன் டைம் மோஸ்டா போவோ இந்த மார்னிங் டைம் ஈவினிங் இது மதியானம் தா போமாட்டோ எப்டி சொல்றது அதெல்லா வந்து எங்கனா வெளிய போனா அப்பதா சாப்டுவோ இந்த மாரி இந்த மாலுக்கு போவோ அப்போ அங்க சாப்புடுவோ
ஆ ஆ என்ன என் எந்த ஏரியால போவீங்க
அதான் ஸ்பென்ஸ் ஸ்பென்சர் போவே மோஸ்ட்டா ட்ரெஸ் எடுக்க போவே
அ ஸ்பென்சரா ஓகே அப்றோ
ஆமா ஆமா அதுக்கப்பறமா ஸ்பென்சர் போயிருக்கே வி ஆர் போயிருக்கே ம் வி ஆர் ஆ அது இல்ல அது கோயம்பேட்ல இருக்கே
கோயம்பேடு ஆ ஆ ஓகே ஆ ஆ
போயிருக்கே அதுகப்மா கோயம்பேட்டுல அப்டியே ரோகிணி போயிருக்கே
அ ரோகிணி அ இதெல்லா எனக்கு தெரியாது
அ அ நீங் நீங்க எங்க சென்னைல
சென்னையில கோடம்பாக்கோ
ஓ கோடம்பாக்கமா
ம் நா இங்க வீட்டுக்கு பக்கத் துல நியர் பை இருக்குற மால் தா போவே ரொம்ப டிஸ்டன்ஸ்லா போனதில்
அப்டியா எப்டி சொல்றது அது நா வந்து இந்த ட்ரெஸ் எடுக்கறப்பதா நா அப்டி போ வருவே அப்டியே சும்மா ஒரு விசிட் போட்டு வந்துருவே
ம் ம் சேரி ஒகே ஃப்ரண்ட்ஸ் கூட அப்டியே போயிட்டே என்ஜாய் பண்றது ஃபேமிலியோட போவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட
ஃப்ரண்ட்ஸ் கூட தா போவோ ஃபேம்லிலா வரமாட்டாங்க
அ
ஃபேம் ஃபேமிலி எப்டி சொல்றது எங்க அக்கா எங்க மாமா அவுங்க போனா அப் டியே அவுங்க கூட வேணா போவே பீச்சுக்கெல்லா போயிருக்கோ அவுங்க கூட
ம்ம்
அதா அப்டியே போயிட்டு வேலையா போயிட்டு வந்துருவோ
ம் என்ன நாளைக் காலேஜா
ஆமாமா
என்ன டைமிங் என்னா
ஆ நைன் பஃபார்ட்டி ஃபைவ் டூ டூ தேர்ட்டி
டூ தேர்ட்டி
ம் ஒரு அவரு பிரேக்கா அதனால டூ தேர்ட்டிக்லா ஒன் தேர்டிக்லா உட்டுருவாங்க
ஆ ஆ ஆ சேரி ஓகே ஓகே
காலைய பாருங்களே வெறுப்பாவே பிரேக் எதுக்குதா வெக்குறாங்குன் சம்மதோ இல்லாம
அ புரியல
பிரேக்கு சமதமில்லாம வெக்கிறாங்க இத்தினைக்கு ஆட்ஸ்
ஆ ஆ
ஏதோ இன்ஜினியரிங் இருந்தா கூட பரவால்ல அவுங்களுக்குல்லா வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்லருந்து அ த்ரீ தேர்ட்டி வரையு இன்ஜினியரிங்லா
ஆமா ஆட்ஸ்னா அப்டிதா ஏயா சீக்கிரமா விட்றது நமக்கு ஜாலி தானே ஆ
ஆமா
ஆ இதே லேட்டா ஆ ஆ
ஆமா மத்த காலேஜ் எல்லா பன்னெண்டரை மணிக்கு ஒன்ரை மணிக்கெல்லா விட்டுருவாங்க எங்க காலேஜி ரெண்டர மணிக்கு அ
ஆமா சென்னையில எல்லா சீக்கிரமாதா விட்டுறாங்க நா பெரம்பலூர்ல படிச்சப்ப எங்க காலேஜ்ல வந்து திரிப்பீப்டி ஃவை போரோ கிளாக் தா விடுவாங்க ஸ்கூல் மாரி இருக்கு கால்ல போயிட்டு சாய் காலோ வரணு
இதுல எங்க காலேஜ் பால்வாடி மாரி இருக்குது
ஆ ஆ
எ காலேஜி ஸ்கூலோட மோசோ பால்வாடிதா
ஆ ஆ நம் நெறையா பிரெண்ட்ஸ் இருக்காங்களா காலேஜ்ஜுல
இருக்காங்க இருக்கா
ஆ ஃரெண்ட்ஸ் நேம்லா என்ன
ஃபிரண்ட்ஸ் நேம் எனக்கு ரொம்ப புடிச்ச பைய சீனிவாசன் அது கப்பமா அரிஸ்சு கோக்குலு
உம் ஆ கேள் ஃபிரெண்ட்ஸ் இல்லையா
அதல்லா கிடையாது அதெல்லா பேசன்து கூட இல்ல இது வரையு
ஆ ஓக்கே
பேசவே மாட்டே யார்கிட்டேயு
ஓக்கே ஓக்கே
ம் ம் நீங்க நீங்க படிக்குறப்ப ஆமா ஆமா நீங் நீங்க படிக்கிறப்போலா எப்புடி
ம் நாங்கல்லா எப்பிடி நா வவ் யூஜி வந் து இது கேள்ஸ் காலேஜ்ஜு லேடிஸ் காலேஜு பி பி ஜி தா வந்து கோ எஜிகேஷன் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்ச
அப்படியா யூ யூ ஜி என்னா படிச்சீங்க
இது பி எஸ் சி ஐ டி
ஆ ஆ இப்ப என்ன வர்க் பண்றீங்களா
வர்க் பண்ணல சர்ச்சிங் ஜாப் தேடிட்டே தா இருக்குற
அப்படியா எப்ப பாஸ் அவுட் செகண்ட்டு பி ஜி எப்ப முடிச்சீங்க
நா லேட்டு தா டு தௌசண் டுவெல் பேட்சு
அப்டியா
ம் ஆமா ஹவுஸ் ஒய்ப் தா ஆமா ஆமா கேப் நெறைய இருக்குதா அதா எதனாவது ஒ ஒரு வர்க்கு பாக்கலானு சொல்லிட்டுதா உம்
அப்பதிக்கு இப்பத்திக்கு ரொம்ப டிஃபரென்ஸ் இருக்குல
ஆமா ஆமா ஆமா நெறைய அத வித்தியாசோ இருக்குதா நெறையா ஆமா
ம் அததா இப்ப நீங்க எப்பிடி இத இது பண்ணுவீங்க
எதுக்கு
ம்ச் இப்போ இப்போ ஒரு ஆமா உம் உம்
ஆ ஆ அது பாக்க வேண்டியதா எதனாவது புடிச்சது இன்ட்ரெஸ்டா இருக்குறதுக்கு எதனாவது ஒன்னு பாக்க வேண்டியதுதா
இப்ப எப்பிடி நீங்க ரெகுலரா போற மாரி போவீங்களா இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆ ந்த மாரிய
இல்ல ரெகுலர் தா பாத்துட்டுருக்க
அ
ம்
ஓகே ஓகே செரி செரி ஓகே உங்க உங்க கூட பேசுன்து ரொம்ப நன்றி
ஆ நன்றி
ஓகே பாய்
அ ஓகே பாய்